ஹலோ
ஆ இல்ல ஏன் மொபைல்லதா தெரியாம மொபைல் நெட்டு் கட் ஆயிடுச்சு
ஓகே வைபை எதுவும் போட்டுல்லைங்களா
ஆ இல்லைங்க இங்க பெருசா ஒய் ஃபைக்கு நீடு இல்லாதனால போடல
ஓகே
அது ஃபஸ்ட்டு நா ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணம்போது போட்ருந்தே இப்ப எதுவும் இல்ல
அன்லிமிட்டேட் டேட்டா நெட்டிருக்கும் டிவியே வந்துட்டு இன்டர்நெட்ல தா பாக்கறது கேபிள்லாம் எதுவும் யூஸ் பண்றதுல்ல சோ அதனால எல்லா பர்பஸ்க்கும் யூசாயி
ஓகே ஓகே இங்க நம்ம வீட்ல டீவில்லா இல்ல வெறு ஃபோன் மட்டுந்தா ஃபர்ஸ்ட் நா ஒர்க் பண்ணீட்ருந்தே டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒய்ஃபை போட்ருந்தே அப்போ சிஸ்டம்ல யூஸ் பண்றதுக்காக அப்ப எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சேரி அந்த ஜாப விட்டதுனால அதுக்கப்பறம் ஒய்ஃபையே தேவப்படல மொபைல் டேட்டாவே போதுன்ற மாரி விட்டுட்டோம்
ஓகேனி ஏனா இங்க வந்து சீப்பரா இருக்கும் அதனால யூஸ் பண்ண முடியும் அங்க வந்துட்டு ரொம்ப காஸ்லி எங்க நேட்டிவ்ல எங்க நேட்டிவ்ல பாக்கறது பா பண்லான்னு சொல்லிட்டு பாத்தப்ப கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவைலபல்லே இல்ல சர்வீஸ் அவைலபல் இல்ல
ம் ம்
சோ அதுக்கப்பறம் சரி வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டே
ஆ ஓகே ஓகே
பட் இங்க வந்து ரொம்ப சீப்பா எல்லார் வீட்லயுமே வந்துட்டு ஆன்லைன் நெட்ஒர்க் இன்டர்நெட் இருக்கும் எல்லார் வீட்லயுமே போர் ஜி பி எடுத்துருப்பாங்க
ம்
சோ இங்க வந்து இது ரொம்ப காமன் ஒரு நாளைக்கு நூறு ஜி பி எரநூறு ஜி பி முன்னூறு ஜி பி எவ்ளோ வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம்
அய்யயோ என்னா சொல்றீங்க அவ்ளோ தரமா
யூஸ்வலா வீக்கென்ஸ்ல நான் டிவி பாத்தன்னா எரநூறு ஜி பி நெட்டு ஓடும் டிவில்ல எல்லாமே ஃபோர்க்கேல்லாம் ஹை குவாலிட்டில ரன் ஆகும்
ம் ம்
அதனாலயே ஈஸியா வந்துட்டு டூ ஹண்ட்ரேட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஜி பி யூஸ் ஆகும் ஒரு சாட்டர்டே சண்டே அதே மாதிரி இன்னொரு டூ ஹண்ட்ரட் ஜி பி யூசாகும்
ம் ம்
ஆனா ஃபோர்ரெட் என்னவோ போனுக்கானா எப்பயும் போல தா ஒன் அண்ட் ஹஃப் ஜி பி தா இருக்கும் பட் அன்லிமிட்டேட் இருக்கிறதுனால
நம்ம நெட்பேக்கு தேவப்படாது ஆமா
பட் ஆப்சன்ல்ல ரீச்சார்ஜ் பண்றதனாலும்
ம் இப்ப ஆனா அந்த மாரி இது தா கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க எப்போ வருன்னு தெரில ஆ ஃபர்ஸ்ட்டெல்லாம் இருந்த மாரி நெட் இல்லாம இப்போ நார்மல் மொபைலுக்கு அவங்களுக்கு மட்டும் அந்த டாக் டைமுக்கு மட்டும் ஈஸி பண்ற மாரி அப்டி இல்லையா நெட் ட்டு தேவப்படாதவங்களுக்கு டாக் டைமுக்கு மட்டும் ஈஸி பண்ற மாரி
சோ அதனாலதான் நான் வந்துட்டு அடுத்து போஸ்பேய்டு போய்டலா சோ நா யூஸ் ப அதானால ஒய்ப் யூஸ் பண்ணாதால வீட்ல இருக்குவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அவங்க யா நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலா ஆப்டின்னு பாத்துட்டு இருக்க
போஸ் பேய்டுனா நீங்கள் யூஸ் பண்ணாலும் பன்னாட்டியும் பேமெண்ட் பண்ணுமா
இல்ல அப்டி கிடையாது போஸ்பெய்டுனா வந்துட்டு இப்போ இப்ப நம்ம எப்டி பிரீபெய்டு டெய்லி ஒன் பாய்ண்ட் ஃபைவ் ஜி பி நெட் குடுக்குறாங்களோ அதுமாரி ஒரு மாசதுக்கு போட்டு தருவாங்க மன்த்லிக்கு ஒரு ஹண்டர் ஜேபி அப்டேஷன் குடுத்தாலும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் மூணு பேர் வந்துட்டு அந்த பேக்ல இருப்பாங்க இப்ப நானே இன்னொருத்தர் யூஸ் பண்றேன்னா மூணாவதான் இருக்கவ அந்தஹண்ட்ரட் ஜி பியுமே யூஸ் பண்ணிக்கலா
ஓகே ஓகே
இது காமனா மூணு பேரு சேர்த்து ஒரு டேட்டா பேக் குடுப்பாங்க சோ அது வந்து யாரு வேனா ஈசி ப இந்த மாதிரியே
ஓ ஓ ஓ புரிது புரிது
இப்ப நான் வந்துட்டு நெட்டை யூஸ் பண்ல எனக்கு மந்த்லி வந்து த்ரீ ஜி தான் யூ பண்றேன் இன்ன அறம் த்ரீ ஜிபி தான் யூஸ் பன்
ம்
ப்ராஃபில் இஜியண்ட்குள்ள டெய்லி இன்டர்நெட் நம்முள்து வேஸ்ட் ஆகாது தெர்ட் பெர்சன் வந்துட்டு அவங்களுக்கு இப்ப நம்ம இங்க அன்லிமிட்டட் இன்டர்நெட் யூஸ் பண்றோ பட் அங்க அவங்க வந்துட்டு அன்லிமிட் இன்டர்நெட் பர்மஸ் அவங்க வந்து இதே யூஸ் பண்ண நைன்ட்டி பெர்சென்ட்ங்குறது காமன் ஃபார் டுடே
இது என்னா நல்ல நல்ல ஆஃபராதா இருக்கு
ஆ அந்த மாதிரி இப்ப கூட வந்து அடிஷ்னல் சப்ஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் குடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிடி வந்துட்டு ஃப்ரீயா குடுக்குறது அது கூடயே
ஓ ஓடிடிலா ஃப்ரீயா தராங்களா
ஆ அது கூடயே அது பேக்கிரவுண்ட்தா அது அந்த மாதிரியே குடுக்கலா அவஙக ஃபார் எக்ஸாம்பில் அ த்ரீ மந்த்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பத்துக்கு ஒன் ஆர் டூ ஃபோர்டி டிஸ் வந்துட்டு இத்தன மாசம் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இதுல வந்துட்டு இன்ட்டர்நெட் ஓ டி டி லயுமே நெறய வந்துட்டு நெறய வந்துட்டு வேரியேஷன் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் பிளான்னுன் சொல்லிட்டு இருக் இப்ப அது வந்துட்டு உங்களுக்கு ஆன்ஸலாய அது வந்து ஆட்சலா வரு உங்களுக்கு என்ன கொஞ்சோ காஸ்டலியான பிளானு
பிரீமியம்னு ஒண்ணு இருக்கு ஆட் ஃப்ரீனு ஒன்னுட்டு
கரெக்ட்டு ஆட்ஃப்ரீல இருக்கு நம்பர் ஆஃப் டிவைசஸ் அதிகமா யூஸ் பண்ணிக்கலா சோ இந்த மாதிரி அடிஷ்னல் பெனிபிட்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க உங்களுக்கு போஸ்ட் பெய்ட்ல இருந்து
நீங்க என்ன கட்ஒர்க் யூஸ் பண்றீங்க
ஆக்சுவ ஃபோன் யூஸ் பண்றது யாருமே யூஸ் பண்றனா போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணவே இல்ல பிளான் மட்டு பாத்துட் இருக்க
ஆ தாங்யூ
பட் வீட்டுக்கு யூஸ் பண்றது வந்துட்டு ஆ எக்ஸைட்டோ சொல்லிட்டு
பிளாக்
எங்கள வந்துட்டு அன்லிமிடெட் இன்டர்நெட் மட்டு இப்பதைக்கு போட்ருக்கு ஓடிடி எதுவு போடல
பிளாக்
ஹலோ ஹலோ
நீங்க ஆனா ஓடிடி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க தான
ஆ ஆமா அது வந்து வேற சப்ஸ்கிரிப்ஷன் சப்ரேட்
பண்ணிட்ருக்கீங்க ம்
பி எஸ் பி வைஃபை கூடயே வருது பட் இன்னு போடல என்ன அதிகமா பாக்குறதுல வேற தனியா பாக்குறதுக்கு மட்டு தனியா போட்ற வைஃபை கூட வரு நடுவ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ் எயிட் ஃபிப்டி பேனல்ஸ் குடுக்கிற மாரி ஓ டி டி குடுக்
நீங்க ஆனா அப்படி பண்ணிக்கிறது ஈசி தான ஓ டி டியு ஆ பிளஸ் அது நெட்டு அந்த மாரி பண்ணிக்கிறது ஈஸி தான ஏன்னா நா இப் இப்போ அந்த மாரிதா யூஸ் பண்ணிட்டு இருக்க நான் ஈசி பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டு வந்து ஹாட்ஸ்டார்க்கு தனியாக போட்டுட்டு ஈஸி பண்ணிட்டு இருந்த
ம்
இப்போ வந்து இந்த ஹாட்ஸ்டாரு ஜி ஃபைவ் இதெல்லா வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்குற ஈஸி தா பண்ணிட்ருக்க
ஓகே பட் நாங்க அந்தளவுக்கு எதும் வொர்க் பண்றதுல்ல நா வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எடுத்திருக்க சோ அதுலயே எல்லாமே வந்துட்டு
ம் ம் ஓகே ஓகே
த்தனயா சப்ஸ்கிரிப்ஷன் போடாம அது ஒரே ஆப்லே வந்துட்டு எல்லாத்தையுமே பாத்துகுறது
ம் புரியுது புரியது
மேக்சிமம் யூடியூப் தா ஓடு டி வி ல
ம்
யூடியூப் ப்ரீமியம் இல்லாமலே பாத்துக்கலா என்ன சின்ன சின்னதா அப்பப்ப ஆடு வரு
ம்
மத்ததெல்லா தென்பட்டியாக் வந்துரு
ம் ம் ஓகே ஓகே நீங்க ஒர்க் எப்டி வீட்ல இருந்து பாக்குறீங்களா இல்ல வெளில போய் பாக்குறீங்ளா
இல்ல ஏ வொர்க் வந்து என்னனா டெய்லி ஆஃபிஸ் போணு
ம் ம் இல்ல இது எ நா ஏ கேக்குறனா இப்ப வந்து நீங்க ஒய்ஃபை போட்ருக்க அப்டி சொன்னீங்களா அதனால கேக்கறே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்றீங்ளா அப்டின்னு
வீக்லி வந்துட்டு ஆஃபீஸ் போய்ருவே எப்பயாவ்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் வேணுனா சொல்லிட்டு ஒர்க் பண்ண வெண்டியதா வீட்லருந்து லைட்டா ஒர்க் பண்ணுவ அதே மாரி ஆஃபிஸ் விட்டு வந்ததுக்கப்பற எதாவ்து ஒர்க் வந்துச்சுன்னாங்க உங்க வீட் அப்ப இன்டர்னெட் தேவப்படுல்ல
ஆமா ஆமா
அதுலயே வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணுவே நம்ம வந்துட்டு வெறு வொர்க் மட்டு போகாது கால்ஸ் எல்லா பேசுற மார்ருக்கு சோ அப்டி இனபிள்ளா இருக்கே இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமா இருந்தா தா கால்ஸ் எல்லா கிளியராகு
ம் ம்
சோ அதனால எஸ்டர்டே நானே போட்ருவே கண்டிப்பா எக்ஸாம்பிள் டூ ஹண்ரட் எம் பி ஃப்ரீயாஸ் வந்ததுதா இங்க இன்டர்நெட் கெடைக்கு
ம் ம்
பட் நம்ம ஃபோன்ல யூஸ் பண்றது டுவெண்டி எம் பி பி எஸ் தா கெடைக்கு
ஆம்
இது வந்து டென் டைம்ஸ் பாஸ்வேர்ட் அதிகமா இருக்கு ஸ்பீடு அதிகமா இருக் அப்ப எதாவ்து டவுன்லோட் பண்ணனுனா டக்குனு டவுன்லோட் ஆய்ரு யூடியூப்ல எதாவ்து பாத்தனா வந்துட்டு லோட் ஆகாம வந்துட்டு டக் டக்குனு வீடியோவு வரு ஹை கோலிட்டி விடியோவு ஈஸியா ஓடு ஆக்சுவலா
நீங்க டி வி எத்தனை இன்ச் வச்சுருக்கீங்க
ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வச்சுருக்க ஆக்சுவலி
ஓ ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வச்சுருக்கீங்ளா சூப்பருங்க
அது ஒன்னுதா எண்டர்டெய்மெண்ட்டே உங்களா சேரி நைட்டோட நைட் ஒங்கிட்டஸ்ட் போறா
ம் ம் நல்லா ஹை குவாலிட்டில பாத்தா நல்லாருக்கு இப்போ மோஸ்ட்லி வந்து தேட்ருக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத விட வீட்ல ஃபேம்லியோட வீக்கெண்ட்ல அது வேற நைட்டு லைட்டெல்லா ஆஃப் பண்ட்டு ஒரு புது படத்த போட்டு வீட்ல வெச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதா வந்து நல்லாருக்குங்க
கரெக்ட் ஆல்ரெடி அதனாலதா ஸ்பீக்கர்ஸெல்லா ஆட் பண்ணியிருக்கு
ம் ம்
சோ வீட்லயே ஓகே ஷவ்ங்கயே வச்சுருக்கே
ஓ ஓகேங்க ஓகேங்க
தேட்டர்ல போய் சின்ன சின்ன படம்ல்லாம் உக்காந்து ஃபுல்லா பாக்குற அளவுக்கு பொறும இருக்காது
ம்
சோ அதுக்கு ஒருத்தரு எதுக்கு தேட்டருக்கு போயிட்டு சோ வீட்லயே வந்துட்டு அ ச வீக்கெண்ட்ஸ்ல பாக்குறோ அது இல்லாம ஒரு சில அ பிரோகராம்ஸ் எல்லாம் வந்துடு சட்டர்டே சண்டே அனா பாக்குறது பட் சீரியஸ் சீரி சீரியல்ல யாரும் பாக்க மாட்டோ ஹலோ
சீரியல்ல என்ன வரு
சீரியலா நாங்க எது பாக்கறதில்ல ஆக்சுவல பட் இதுல ஓட்டிட்டு ஓடிலே வந்துட்டு சந்திவி எல்லா சேனல் உ வரு ஆக்சுலா
ஆ அந்த சன் நெக்ஸ்ட் எல்லாம வரு
ஆ எல்லாமே இருக்கு
ஓ ஓகே ஓகே அது ரொம்ப காஸ்ட்லிய இருக்கு ஆனா அதுல நெறைய மூவிஸ் இருக்கு எனக்கு அதனாலயே சன்னெக்ஸ்ட் ஓட்டிட்டி ரொம்ப புடிக்கு எனக்கு புடிச்ச மூவிலா அதுல இருக்கு
அதுக்கப்புரோ லைவு பாக்கலா அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பில் இப்ப சன் டிவில என்ன ஓடிட்டு இருக்கோ
ம்
சோ அத நான் வந்து இப்ப லைவ்லயே ஆப்லயே பாத்துறுவே என்ன ஓடிட்டு இருக்கோ அப்படியே லைவ்ல வரு இன்டர்நெட்ல இருந்து
ஓ
சோ அதனால கேபிள்ஸ் எது போடுறது இல்ல
ஓகே ஓகே
சோ மோஸ்லி பாக்கறத அவ்ளோதா அத என்ன பாக்குறது
அதுல உங்களுக்கு தேவையானது வந்து மத்தது யூடியூப் இருக்குன் அப்புரோ எல்லாமே இதுல ஓடிடில இருக்குன்னும் போது இதுவே உங்களுக்கு பெஸ்ட் தா கேபிள் போட தேவையில்ல அதுக்கு ஒரு செட்டா பாக்ஸ் வச்சி அந்த செட்டாப் பாக்ஸ்க்கு தனியா ஏசி பண்ணி
கரெக்ட்
அது ஒரு இது ஆமா
சோ ஒரே இன்டர்நெட்லயே வந்துட்டு நம்ம போனு பாத்துக்கலா சோ லேப்டாப் ஒர்க் கு யூஸ் ஆயுடு சோ டிவியும் வந்துட்டு அதுல ரன் ஆயுடு சோ அடிஷனலா எதவும் சார்ஜஸ் இல்ல பார் எக்ஸாம்பிள் ஈசி பண்ண தேவ இல்ல
நல்ல நல்ல பெனிஃபிட் தா
ம் இதுலையு வந்துட்டு நெறைய பெனிபிட்ஸ் இருக்கு ஃபார் எக்சாம்பில் நம்ம ஏர்டெல்ல எடுத்தோனா ஏர்டெல்லே வந்துட்டு எல்லாமே கொடுத்துடுவா இன்டர்நெட்டூ குடுத்துருவா ஓ டி டி யும் கொடுத்துருவா ஸ்பீடு இன்டர்நெட் நல்ல ஸ்பீட்லயு குடுக்கு பட்
நீங்க இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமா சொல்றீங்க
எக்ஸ்ட்ரீம் இல்லாம ஹாட்ஸ்டார் எல்லாமே அதுல ஆட் ஆன்
ஓ ஓகே ஓகே
எல்லாமே கொடுக்குறாங்க இப்ப ஆக்சுவலா ஏர்டெல்னா ஏர்டெல் மட்டு குடுக்காம
ம்
ஹாட்ஸ்டார் மத்தா ஓ டி டி பிலாட்ஃபார்ம்ஸ்க்கான பேசிக் பிளான்ஸ்ல்லா கொடுத்துட்டு சொ அதுல நம்ம ரீசார்ஜ் பண்ணம்மில்ல அதுக் கு சேத்து ரீசார்ஜ் செய்ணு
சேஞ்ஜா ஆ ஓகே ஓகே
சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்லா ஆக்சுலா
இங்க அப்டிலா கெடையாது எங்க வீட்ல வந்து எங்க மாமியாரு பாட்டி எல்லா வந்து சீரியல் பைத்தியோ அவங்களுக்கு வந்து படொல்லா இருக்கோ இல்லையோ எல்லா சேனல்லயு மாத்தி மாத்தி சீரியல் பாத்தர்ணு ஜீ தமிழூ விஜய் டி வி சன் டி வி ஜெயா டி வி கலைஞர் டி வி சீரியல் கூட பாப்பாங்க
இப்பிடிர்ந்தா டி வி பாக்கறதே வேஸ்டு
நாங்க பாக்கறதே கெடையாது அவொங்கதா பாப்பாங்க நாங்க மொபைல்தா யூஸ் பண்ணுவோ டி வி அதிகமா யூஸ் பண்றதில்ல அவங்கதா சீரியல்ல பாக்குறாங்க அவங்களா
ஓகே பட்டு
எப்பயாச்சூ எதாவதூ ஆம் புதுசா மூவி வந்ச்சுனா போட்டு பாப்போ வீட்ல யாரு இல்ல அப்டினா
ம்
டி வி ஃப்ரீயா இருக்கம்போது அவ்ளோதா டி வி யூஸ் பண்றது நாங்க மத்தபடி அவங்க தா பாப்பாங்க அது இருவத்து நால் மண் நேரமூ சீ வீட்ல சீரியல்தா பாப்பாங்க ஏனா நைட்டு போட்டத காலையில போடுவாங்க அந்த மார் ரீ நாள் ஃபுல்லா சீரியல்தா ஓடூ எங்க வீட்ல
உம் பட் யூஸ்வலா தமிழ் நாட்ல இருக்றவங்க எல்லாமே சீரியல்தா பாப்பா
மாம்மா எனைக்கு வந்து நா கொஞ்ச நாள் நெட்மிரர் யூஸ் பண்ணிட்ருந்தே
நெட் மிரர்
ஆமா நெட்ஃபிளிக்ஸ் இப்ப